ஹலோ
ஹலோ ஆ நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இரு ஆ நல்லா இருக்கே பிரதர் சாப்டிங்களா பிரதர்
ஆ இல்ல இனி மே தாங்க நீங்க சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்டாச்சு பிரதர் இப்பதா சாப்ட்டோ ம் ஏ இன்னு சாப்டாம இருக்கீங்க மணி என்ன மூணு மணியாபோது
அது அப்டியே பழகிடுச்சு சிஸ்டர் கொஞ்ச லேட்டா சாப்ட்டு லேட்டா சாப்ட்டு அப்டே பழகிடுச்சு
பழகிடுச்சு சீக்கிரமாவே சாப்ட்றணுல்ல இல்லாட்டி நம்ம ஒடம்புக்கு
ஆ அது என்னன்றது கரெக்டு தா தெரியுது தெரிஞ்சாதான பண்றோ வெளிய வேல பாக்குறோ ஒர்க் டைமிங் அப்புடி அத அப்டி மேனேஜ் பண்ணும் போது அது அப்டியே பழகிடுச்சு அதுக்கு மேல முன்னாடி சாப்ட்டாலு பசிக்க மாட்டெங்கிது அப்டியே பழகிடுச்சு
அந்த டைம் வந்து அப்டி செட் ஆயிருச்சு நமக்கு கரெக்டா மறுநாள் அதே டயத்துக்கு ஒரு டயத்துக்கு என்ன சாப்புட்றமோ அதேதா மறுநாள் அதே டயத்துக்கு பசிக்கு
ஆமா ஆமா அதே மாரி அப்டியே ரெகுலரா அப்டியே சாப்டவு அது ஒரு மாரி பழகிடுச்சு அப்டியே
ஆ வயிறு அப்டே அந்த இதுக்கு அடிக்ட் ஆயிர்ச்சு
ஆமா ஆமா அதுக்க ஏத்த மாரி அடாப்ட் ஆகி இப்ப வேமா சாப் பன்னெண்ற ஒரு மணிக்லா சாப்ட்டாலு பசி பசிக்க மாட்டேங்கிது சாப்ட முடியல அ ஒரு டைம தாண்ட்றப்பதா பசிக்கவே செய்யு
நம்ம அதே மாதிரி ஒரு நாளக்கி எவ்ளோ சாப்பட்றோமோ அதே அளவு தா மறுநாளு சாப்ட முடியு அப்டியே ரொட்டினா சாப்டுட்டே இருக்கனால அப்டியே பழகிடு வயிறு அந்ததுக்கு இதாயிரு
அதேதா அதேதா வயிறு நம்ம அக்கேத்த மாரி அடாப்ட் ஆய்க்குது ஒரு நாள் மட்டு நெறய சாப்ட்டோனா அன்னக்கி ஒரு மாரி சாப்
ஆமா சாப்ட முடியாது ஆமா டெய்லி எவ்ளோ சாப்புட்றோமோ அதே அளவு த டெய்லி
அதேதா அதேத ரெகுலரா அத அப்டியே சாப்புட்டு சாப்ட்டு நம்மளுக்கு ஏத்த மாரி அப்டியே மாறிக்கிது
ஆமா நீங்க எப்டி டிராவல்ல இருக்கீங்களா உங்க ஜாப்பு
இல்ல இல்லெங்க இல்லெங்க
சேர் சேர் சேர் அப்பறன்னா அப்றொ டயத்துக்கு ஆஃபீஸ் இருக்குன்னா நீங்க டக்னு
அப்புடி இல்ல நா பாக்குறது வந்து பத்து மணி டு ரெண்டு மணி ஆஃபீஸு
அப்புடியா அதுனால வ குள்ள முடுச்சுட்டு நம்ம சாப்புட்லா அப்டின் நீங்க நெனப்
ஆ மொத்தமா முடுச்சட்டு வந்து சாப்ட்றலான்ற மைண்ட் செட்டு எடைல சா வேனா ஒரு ஒன் அவர் பிரேக் எடுத்து சாப்ட்டா அப்பறொ மூனு மணிக்கு முடி க்கனு அ முடிச்சுட்டு ஒரேதா வந்து சாப்ட்றது நா எ ஃப்ரெண்டு நானு இருக் ஆ ஃப்ரெண்டு நானு தங்கிருக்கோ கூட வந்து அப்டியே எதாது சமையல் பண்ணியு இல்ல வாங்கியு ச
சேரி சேரி வாங்கி சாப்ட்டுகிருவீங்க வீட்ல போய் தான சாப்டுவீங்க வேலைய லா முடுச்சுட்டு
அ ஆமா ஆமா தங்கிருக்கோ ரூம்ல போய் மொத்தமா வாங்கிட்டு சாப்புட்டு
சேர் சரிங்க சரிங்க வெளில தங்கிருக்கீங்க வீட்டுல க மேரேஜ் ஆயிருச்சா உங்களுக்கு
இல்லங்க இல்லங்க அதுலா ஆகல இப்பதிக் கிதா ஒர்க் பண்ட்ருக்கே நானு எ ஃப்ரெண்டு ஒரு பையனு தங்கிருக்கோ ஒர்க் பண்ட்டே தங்கிருக்கோ
அ நல்லா சமப்பிங்ளா ரெண்டு பேரு
ஏதோ சாப்புட்ற அளவுக்கு ஃபஸ்ட்டு போம்போது சுத்தமா சமையல் தெரியாது எ நா அடுப்பு பக்கமே போனதில்லைன் வச்சுக்குங்ளே ஒர்க் வந்தக்க அப்பறொ ஃபஸ்ட் டு வெளி வெளிய சாப்ட்டோ கொஞ்ச நாளு அது செட் ஆகலங்க க ரெகுலரா கடைல சாப்புடும் போது ஒடம்புக்கு ஒத்துக்கல ஒரு மாரி செட் ஆக ல டேஸ்ட்டு ஒரே டேஸ்ட்டு ஒரு வித்யாசமா என்னானாலு பரவாலென் சமைக்கலா அப்டின் சொல்ட்டு ஆரம்பிச் சதுதா அப்புடி எதோ ஓரளவு எல்லாமே கொஞ்சொ கொஞ்சோ வக்கெ தெரியுன் வச்சுக்கோங்ளே சிக்கன் க்ரேவி மட்டு நல்லா வக்கெ தெரியு
அதுதா எல்லாத்துக்கு தெரியு கட சா கட சாப்பாட்ன்னா நமக்கு வந்து அ சாப்டவே முடியாது நமக் அத சாப்டதே வே வெறுத்து போய்ரு இப்ப நம்மனா கொஞ்சொ நல்லா காரசாரமா செஞ்சு நல்லா சாப்டுவோ அது நடக் நல்லா சாட்சி செய்யலா ரெண்டு பே அவுங்களு சமப்பாங்களா அவுங்
ஆ ரெண்டு பேரு சேந்துதா ஆளாளாக்கு மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிபோ ஒரு நாள் அவரு பண்ணுவாரு அந்த பையே பண்ணுவா நா நம்மாள் நா பண்ணுவே ரெண்டேரு மாத்தி மாத்தி பண்ணிப்போங்க
ஒய்ட் ரைஸ் வச்சுட்டீங்னாலே நீங்க எது என்னும் பண்ணிக்கலா தயிர் சாதோ பண்ணிக்கலா லெமன் சாதம் பண்ணிக்கலா தக்காளி சாதம் பண்ணிக்கலா ம் போ ஒரு முட்ட ரெண்டு முட்ட வாங்கேனேன்னா வேக வச்சுக்கலா இல்லாட்டி ஆம்லேட் போட்டு சாப்ட்டுக்கலா அவ்ளோதா
அதேதா இத வெளியு உருளைக்கெழங்கு சொல்லுங்க சொல்லுங்க
உருளக்கிழங்கு கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலா அதெல்லா ஈசி தான
ஆமா அதெல்லா ரொம்ப ஈஸி டக்குன்னு முடிச்சிட்லா
ஆ அததா நீ மேக்சிமம் நீங்களே சமச்சு சாப்டுற மாதிரி பாத்துக்கோங்க அவ்ளோதா
அத்னாலதா எங்க டைமிங் செட் ஆக மாட்டிங்துங்க இப்ப காலைல பத்து மணிக்கு போறோமா கால எட்டரக்கி மேல எந்துருச்சு சமக்கிறது கால்ல நாங்க பெருசா சாப்படுறது இல்ல எப்பயாவது சாப்படுவோம் இல்லன்னா டீய குடிச் சு போய்ர்றது
ஓ உங்களுக்கு சமக்கிறதுக்கு டைம் இல்லைன்றீங்க அ
அப்பல்லா இருக்கு எங்களால மேனேஜ் பண்ணி எந்திரிக்க முடிய மாட்டேங்கீது அப்டி பழ பழயி போ போயிடுச்சு அப்றம் மதியோ வந்தாலு நாங்க ரெண்டு மணிக்கு முடிச்ட்டு வந் எதும் சமக்க முடிய மாட்டேங்கிது அத்னால எதாவ்து டைம் இருந்தா சமப்போ இப்ப கேட்டுருக்கோ எங்க கூடயே வேல பாக்குற அண்ணே ஆ வீட்ல சமச்சு தரேன் சொல்லிற்க்காங்க சும்மா மா நாங்க அமௌண்ட்டு மட்டு மந்த்லி குடுக்குற மாரி கேட்ருக்கோ அந்த மாதிரி கேட்ருக்கோ சேரின்னு சொல்லிர்க்காங்க
ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு வந்து டயர்ட் ஆயிர்ரோ சமக்க முடியாது ஒர் ஆள் சமச்சு வச் சாப்பிடன்னு போலதா வரு நமக்கு அத்னால வந்து சொல்லிட்டீங்கன்னா அவங்க சமச்சு வச்ருப்பாங்க நீங்க இதுவே செய்ங்க இதுதா பெட் இருக்கும் கடையில வாங்கி சாப்பிடுறதை விட இந்த மாதிரி பே பண்ணி சமக்க சொன்னீங்கன்னா நல்லாருக்கு அவுங்க வீட்டு சாப்பாடு மாதிரி ஆயிடு
ஆமா ஆமா வீட்டு சாப்பாடு மாதிரி ஆயிரு நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்ற மாரி இருக்கு இப்ப அந்த அண்ணனே பாத்து நாங்க ஒழுங்க சாப்படுற மாதிரி சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து சாப்பிட்டு போங்கடா ஃபிரியானு சொன்னாரு
ஆ நீ
எப்ட்றா வீட்ல வந்து சாபட்டு போங்கடா நீ ரெண்டு பேரு சாப்ட்டு போறதில்லையாடா எனக்கு சாப்பாடு இதாயிட போது அப்டின் நாங்க தா அது கரெக்டா இருக்காது அதுக்காக ஒரு நாள் ரெண்டு நாள்லா பரவால்ல எல்லார் னாலு சாப்ட முடியாதுன்னு நாங்க ஒரு அமௌண்ட் தர்றோ நீங்க இத்தல மா வாங்கிங்கங்கன்னா சொன்னே அவர் வேணான்னு சொன்னார் அப்றோ சரி நாங்கள்லா கன்வின்ஸ் பண்ணி அவங்க வீட்டுல என்ன சமக்கிறாங்களோ அதுவே எங்களுக்கு சமச்சு தர்ற மாரி
அதுதா அதுதா கரெக்ட்டாருக்கும் நம்ம நீங்க சொல்றதா கரெக்ட் நம்ம காசு குடுத்து நம்ம சமச்சு குடுத் குட் தாங் நம்ம பாட்டு சாப்ட்டுக்கலா அவுங்க ஒர்த்தங்க வீட்டுல போய் நம்ம அடிக்கடி சாப்டவு கூடாது நல்லாருக்காது
கண்டிப்பா ஒரு நாள் ரெண்டு நாள் ஆ அதுதா அதனாலதா சரி நாங்க அமௌண்ட் குடுத் தர்றன்னே சமச்சுக் குடுங்கன்னு சொன்னே அவரு சேரினு சொல்லிருக்காரு இந்த மாசத்தலந்து இருந்து மறுபடியு இப்ப ஒன்த்த ஒரு ரெண் ஒரு வாரோ அதுக்குள்ள அத ரெடி பண்ணலாம்னு இருக்கோங்க
ஆ சேரிங்க வெளில எல்லா போவீங்களா நீங்களு உங்க ஃப்ரெண்டு வெளில போவீங்களா
ஆ கண்டிப்பா வெளியலா நின்னு ப்ப மூவிஸ் சண்டே ஆனா இங்கேயாவது பக்கத்துல ஏதாவது வெளிய ஏதாவ்து அ இந்த பக்கத்துல கொடைக்கானல் இந்த மாரி மலக்கி இந்த மாதிரி டூரிஸ்ட் ப்ளேஸ் போறது
செர் செரி கொடைக்கானல் நல்லா போவீங்களா அங்கல்லா என்னென்னா பிளேஸ் புடிக்கு உங்களுக்கு
இருக்காங்க அந்த பக் கோ அதனால நாங்க சும்மா வண்டி எடுத்து அந்த பக்கோ போனா பக்கத்துல ஒரு கொஞ்ச தூரத்துல போய்ட்டு வந்துருலா
சேர் சேர் சேரி நல்லா போய் சுத்தி பாத்துட்டு ஒரு நாள் மட்டு ரெண்டு பேரு போயி ட்டு அப்டியே ஜாலியா என்ஜாய் பண்ட்டு வந்துறது
கண்டிப்பா கண்டிப்பா அப்றோ இல்லைன்னா சண்டேஸ் ஆச்சுனா ஆமா கண்டிப்பா இந்த வயசுல என்ஜாய் பண்ணாதான அடுத்து கல்யாணோங்க அப்டி இப்டின்னு கமிட்மெண்ஸ்ட்குள் போயிட்டோம்னா இப்பயே ஆல் ரெடி கமிட்மெண்ட்ஸ் வந்துருச்சு காலேஜ்லயே என்ஜாய் பண்ணிருக்கணு இப்ப வந்ததுக்கப்றோ எங்க என்னைக்கோ ஒரு நாள்
வேலைக்கு போயிட்டா நமக்கு என்ஜாய் பண்றது கஷ் கஷ்டதா
கமிட்மெண்ட் கல்யாணோ அந்த மாரி போய்ட் டோம்னா இன்னு சுத்தமா இல்லாம போய்டு அதுக்காக இப்ப இருக்கிறளவுக்கு முடிஞ்சளவு என்ஜாய் பண்ணிப்போ வாழ்கைய
சண்டேல்லா உங்ளுக்கு லீவ் இருக்குமா சாட்டர்டே சண்டே இல்ல சண்டே முட்டு
இல்ல சாட்டடே லீவ் கெடையாதுங்க சண்டே மட்டு லீவு சண்டேயானா எதாவது நான்வெஜ் சமப்போ நாங்களே சமச்சிருவோ அன்னைக்கு வேணான் சொல்லிடுவோ
சேர் சேரி அன்னைக்கெல்லா சமச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்றது
சமச்சு சாப்ட்டு ரெஸ் ட் எடுக்றது இல்லைன்னா மூவி முன்னாடி சண்டே லீவுன்னா சாட்டர்டே நைட்டு எதா மூவி போறது
ஆ சேர் சேர் சேரி ஆமா அப்டி போனா நல்லா இருக்கு போய் புதுப்படோ ஏதாவது பாத்துட்டு இப்ப எவ்ளோ யாருமே தேட்ருக்கு போறதுக் யோசிக்றாங்க மொபைல்லே எல்லாமே வந்துருச்சு
வந்தாலு அந்த தேட்டர்ல பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குலங்க போய்ட்டு சும்மா ஜாலியா பாத்துட்டு வரது சும்மா ரூம்ல டிவி ஃபோன்ல பாத்தோம்னா ஆளுக்கொரு பக்கோ ஆளுலக் ஒருப்பக்கோ ஹெட்ஃபோன காதுல மாட்டிட்டு ஆளுக்கு பேசிட்டு பாப் போ அந்த தேட்ருக்கு போனோம்னா இல்ல வெளிய எங்கேயோ போனோம்னா நம்ம நம்மளுக்குள்ள பேசிப்போ ஏதா ஒன்ன பாப்போ அப்டி இருக்கும்ல டெய்லி பண்றதுதான ஃபோன பாக்றது அதுக் காக தா வெளிய போணு சண்டேயானா எங்களுக்கு வெளியே போனுன் ஏதாவுது அதா
ஆ சண்டேயானா வெளில போய் கொஞ்சோ நல்லா பாத்துட்டு என்ஜாய் இப்ப சாப்ட்டுட்டு போய் படோ ஏதாவ பாத்துட்டு அப்டியே எதாவ பிளேசஸ் பாத்துட்டு அந்தாத கொஞ்சோ ஒங்களுக்கு ரிலீஃபா இருக் கு ஸ்ட்ரெஸ் இல்
ஆமா ஆமாங்க அ அதா அதா ஏன்னா உள்ளயே இருக்க தோணாது செரி எதாத வாடா வாங்க போவோ பொருள் வாங்க போவோ பக்கத்துல கடைக்கு போவோ சூப்பர்மார்கெட் போவோ ஏதோ ஒன்னு எங்கேயாது வெளிய போய்ட்டு அப்டியே சுத்திட் வரது பக்கத்துல ஒரு கோயில்டுருக்கு அங்க போய்ட்டு வரது
சேர் சேரி வீட்டுக்குலா திங்ஸ் வாங்கி குடுத்து வுடுவீங்ளா வீட்டுக்குலா
ஆ இல்லைங்க சிஸ்டர் அமௌண்ட்டு போட்டு வுட்டுருவே நா தூரோ கொஞ்சோ தூரதமா ஒர்க் பண்றே
சேர் சேரி ஆனா அமௌண்ட் குடுத்துருவீங்க அவுங்க வாய்ன்க்வாங்க வேண்டியத வாய்ன்கிருவாங்க
அப்டிதா அவுங்க வாங்கிப்பாங்க அவுங்ளுக்கு என்ன தேவயோ அத வாய்ன்க்கு நம்ம இங்கே நம்ம தேவய பாத்துட்டு மீதி அமௌண்ட்டு கொஞ்ச கடன் வீடு கடன் அது இதுன்னு போய்ட்டுருக்கு அதுக்கு வீட்டுக்கு செலவுக்கு அமௌண்ட்ட போட்டு வுட்ருவே அது அவுங்க பாத்துப்பாங்க வீட்ல பாத்துப்பாங்க நா இங்க ஏ செலவ பாத்து ஆ இல்லங்க இல்லங்க கூட அண்ண அண்ண ஒன்னு அக்கா ஒன்னு
சேர் சேர் சேர் சேரி அவுங்கல்லா பாத் அவுங்களு இது பாத் துக்குவாங்க நீங்க ஒங்களால முடிஞ்சத நீங்க பாத்துக்கிறீங்க சேந்து அப் அப்டிதாங்க பாக்கோணு எல்லாரு சேந்து பாத் தா தாங்க நல்லாருக்கு தனித்தனியா நீ நான் போறதோட எல்லாரு ஒன்னா சேந்து பண்ணா எந்த வேலையுமே சீக்கிரோ முடிச்சிர்லா வீடு கட்டுறதாருந்தாலு சேரி எதாருந்தாலு சேரி எல்லாரு மொத்தமா காசு போட்டீங்கன்னா டக்குனு முடிஞ்சுரு வேல சண்டைலா போட மாட்டிங் எ அண்ணே தம்பி எல்லா நல்லாதா இருப்பீங்க
சண்டையலா போடாமலாருக்க மாட்டோ போடுவோ போட்டாலு பேசிருவோ அந்தளவுக்கு பெரிய சண்டைலா போ
போட மாட்டீங்க அது எப்டி சண்டை இல்லாமாவ இருக்கு வீடு
ஆ சும்மா வாக்குவாதங்கள் வர்றது ரொம்ப சீரியஸ் இண்டன்ஸ்ஸான சண்ட அந்த மாரி எது வந்தல்ல சும் ஆ ஆர்கிமெண்ட்டு எதாவ்து வெளாட்ல புடிக்கி பே சுறது புடிக்ல அந்த மாரி சிலதுல ஆர்கிமெண்ட்ஸ் வருமே தவர ரொம்ப நாங்க பெருசா சண்ட போட்டதில்ல
சேர் சே அப்டித்தா இருக்கோனு நல்லா கொஞ்சொ ஃப்ரெண்டாவு இருக்கோனு அப்பப்ப சண்ட போட்டுக்கிறனு அப்பதா நல்லாருக்கு
ஆமா கண்டிப்பாங்க ஏனா இல்லைனா அது ஒரு மாரி கராரா அண்ணே தம்பின் ஒரு மாரி ஃபார்மால்ட்டியாருந்த அது நல்லாருக்குதுல
ஆமாங்க ஆமாப்பா ஆமாப்பா நல்லா கொஞ்சொ ஓளவுக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸாரு க்கொனு நல்லா அண்ணே தம்பியாருக்கொனு
ஏனா அவங்களு நம்மள நம்பி எல்லா ஷேர் பண்ணணு அந்த மாரிருந்த தா கொஞ்சொ
ப்ப அம்மா அம்மாட்லா ஷேர் பண்ணிக்கிவீங்ளா
ஆ அம்மா அப்பாட்டலா பேசுறதே ரொம்ப பெரு சா ஷேர் பண்ணிக்கிறது இல்லங்க எங்கண்ணன்ட்ட பேசுவே அக்கா வந்து கல்யாணோ ஆயி போய்ட்டாங்க அக்காட்ட ஃபோன் பேசுவே ஆனா ஷேர் பண்ணமாட்டே அண்ணன்ட்ட மட்டுந்தாங்க நா எல்லாமே ஷேர் பண்ணிக்குவே எல்லாமே நம்ம என்ன நடக்குது அப்டிங்ற மாரி எதாவ்து ஷேர் பண்ணிக்கிறது
அம்மா அப்பாட்டைலா
மரியாதையா நடந்துக்கிறது என்னங்கம்மா என்னங்ப்பா அதோட ம்
ச்சன இருந்தாலு
ஷேர் பண்ணிக்கிறது கெடயாது எந்த விஷ்யத்தையு ஒரு சி ஆ ஒரு சில பசங்க வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க
கண்டிப்பா ரொம்ப க்ளோஸாருப்பாங்க சில பேரு வீட்லே இருந்தாங்கன்னா க்ளோஸ் பண்ணா ஷேர் பண்ணிப்பாங்க அந்தமாரி இருக்கு வெளியரு க்கனால பெருசா ஃபோ உம்
நீங்க அதிகோ வெளிலேந்து பழகிட்டீங்க போல அதிகமா வெளிலேர்ந்து பழகிட்டீங்க போல
ஆமாமா ஆறாவ்துலருந்தே நா ஹாஸ்டல் தா
அப்பிடியா அதனால அவுங்கள்ட்ட ஒரு டச் இல்லாம போய்ருச்சு
டச் இல்லாமல்ல பேசுவே அம்மாட்ட நல்லா பேசுவே வீட்டுக்கு போனா பேசுவே
ம் ஃபோன் பண்ணில்லா பேசுறதுல்ல
ஆ ஃபோன் பண்ணி பேசுவேங்க அதா வீட்டுக்கு போனா நல்லா பேசுவே ஃபோன்ல பேசுனா சும்மா கொஞ்ச நேரோ ஒரு ஃபாமா லைட்டா கொஞ்சமா பேசு
டெய்லியு டெய்லி கொஞ்ச கொஞ்ச நேரோ பேசிருங்க அவ்ளதா அவுங்களுக்கு சேரி
அதாதா அதா அதா அதா அம்மாட்ட ஃபோன் கெடயாது அம்மா ஃபோனு அக்கா ஃபோனுக்கு கான் கால் போட்டுதா பேசுவே அதனால கொஞ்ச நேரோ பேசிட்டு வச்சுறது
சேர் சேர் சேர் அப்டிதாருக்கொனு அவுங்களு உங்கள நெனச்சுகிட்டே இருப்பாங்க பையே என்ன பண்றானோ ஏது பண்றானோ அப்டின் சொல்லிட்டு ம் ஓகேங்ளா செரி இப்ப ஆஃபீஸ் டைம் ஆரம்பிச்சுருச்சா ஒங்களுக்கு இல்ல வீட்டுக் கெளம்பிட்டீங்ளா
ஆ ஆமாங்க ஆமாங்க போய் சாப்ட்டு அப்றோ பாக்லா
ஆ சேரிங்க ஓ கேங்க போய் சாப்ட்டு நல்லா ரெஸ்ட்டெடுங்க ஓகே பாய் ம் ஆ ஆ செரி
ம் சேர்